அ
ஹலோ
ஹலோ எப்டிப்பா இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லாருக்கே என்னெனா ஃபோன்ந்தாப்ப கொஞ்சோ பிரச்சனையா இருக்கு அதனால தா கால் பண்ண முடில நீங்க லாஸ்ட் டைம் கால் பண்ணி ணீங்க ரிட்டர்ன் கால் பண்ண முடில எனனால
ஆமா ஏ இப்பதான ஆறு மாசந்தான ஆச்சு ஃபோன் வாங்கியே என்ன பிரச்சன
அதுக்கு தா பா சும்மால்லாம கீழ கீழ போட்டு விட்டுறது தா வேற என்ன
செரி செரிங்க கொழந்தைங்க கைல குடுத்ட்டீங்ளா
இல்ல அடுதது கொழந்தைங்க கிட்டலா மேக்சிமம் குடுக்குறது இல்ல ஏன்னா கண்ணு பிரச்சனை ஆகுது அவங்களுக்கு அந்த குனிஞ்சே பாக்குறது இத்னால நம்ம நரம்பு மண்டல பாதிக்கப்படுது
ஆமா
இது மாதிரில்லா சொல்றாங்கல்ல அதனால பயந்துட்டு கொஞ்சோ குடுக்குறது பிள்ள
சரி சரிங்க உங்க கொழந்தைங்க கேட்டுக்குறாங்களா
ஆ கேப்பாங்க ஆனா அது கொஞ்சோ விளையாட்டுல வேற மாதிரி நம்ப டைவர்ட் பண்ணிலா ஒரு கால கட்டத்துக்கு அப்பறோ அது முடிய மாட்டேங்குதுப்பா
ஆமா
ம் சரி என்ன பண்றது இப்ப எதிர் வீட்லயே ஒரு குட்டி பொண்ணு இருக்கா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு தா இருக்கோ என்ன ப்ராப்ளம் என்றது தெரில எனக்கு ஒருவேல ஃபோன் பாக்குறதா என்னன் தெரில ஆ ரெட் ஏதோ கண் வந்து ப்ராப்ளமா இருக்குன்ட்டு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சி இது லேசர் ட்ரீட்மெண்ட் எதோ பண்ணாங்க ஆப்ரேஷன் எதோ பண்ணாங்க அப்டின் சொல்லிருக்காங்க
செரி செரிங்க
ஆ இனிமே நா டீடெய்ல்ஸ் என்னன் கேக்கலா எனக்கென்னவோ ஃபோன் அதிகமா பாப்பா அந்த கொழந்த அதனாலயா என்னன் தெரில கேக்கணு
ஆமா கேம்ஸ் விளையாண்டாலே அப்டித்தா கொழந்தைங்க கேம்ஸூ இப்ப யூடியூப்ல ரீல்ஸு
இப்போ ஸ்கூல் போறாங்கல்ல இப்போ கொஞ்சோ மாற மாற்ற வருல்ல
ஸ்கூலுக்கு போனா மாற்ற வருமா இல்ல மறுபடியு ஆன்லைன் லெஸன் கைல ஃபோன் வச்சுட்டு இருப்பாங்களோ என்ன நடக்குதுன் தெரியாதே
ஆ அது என்னவோ கரெக்ட் தான்ப்பா
ம் வீட்ல உக்காந்தா டி வி வீட்ல பாத்தா பொம்ம டி வி பாத்து உக்கான்டு இருப்பாங்க
ம்
கிரீன் டைமே தான் இ வெளில போய் விளையாடுறங்கிற எண்ணமே இல்ல
கண்டிப்பா
ம் ம்
ஏ சொல்றனா இப்ப வந்து நம்ப கொழந்தைங்க வந்து நானு ஒரு சமூக வலைதளத்துல கூட அத நெறையவே அத ஃபோன் பாக்கறத பத்தி போட்றா அந்த கண்ணு வந்து தொடர்ந்து பாக்கறதனால அந்த கண்ல இருக்கறத் தண்ணி வந்து வத்திப் போயிட்டு டிரைனஸ் வருது ரெட்டினா பாதிப்பு ஏற்படுது இந்த மாரிலா சொல்றாங்கல்ல
ஆமாங்க
இது மட்டு இல்லாம இந்த வளர்றக் கொழந்தைங்க வந்து ஒரு பதுனாறு வயசுக்குள்ளியே என்னவோ அ அந்த மூள வளர்ச்சின்றது அ நல்ல வேகமா இருக் கு அந்த சமயத்துல வந்து நம்ம ஃபோன்லா நெறைய பாக்கும் பொழுது அந்த மூளைக்குப் போற அந்த நரம்பு வந்து பாதிப்பு ஏற்பட்றதனால நம்போ என்ன சிந்திக்கிறோன்றதயே அவுங்களால க அவுங்க மூலிய அவுங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்டின்றாங்க
ஆமா ஆமாங்க அத கொழந்தைங்களுக்கு சொன்னா கேக்குமா
கேக்க மாட்டேங்கறாங்க ஆனா ஒரு சில கொழந்தைங்கள அடிச்சி அதுதா இப்ப ஆக் டிவிட்டிஸ்சு பிஸியாக வெச்சுக்கிணுன்ற நானு
ம் எங்கங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கறவங்ளுக் கெலா வெளையாட்ற வசதி இருக்காது வெளில வந்து கீழ பார்க்ல வர்ணு காலைலல்லா வெயிலுக்கு வர முடியாது சாய்ந்தரதா வர்ணு அப் ப்ப காலைல வீட்ல அவுங்கள எப்டி எங்கேஜ்டுடா வெக்க முடியு எதாவ்த வேல செய்ணுனா ஃபோன குடுக்கணு இல்லனா டி வி முன்னாடி வுக்கார்னு
அ எங்கேஜ்டுடா வெக்ணுனா அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்சு இப்பகு வெளையாட்றது சினிமாக் கூட்டின் போறது ஃபார்க்குக் கூட்டிட்போ அந்த மாதிரி இல்ல இப்போ ஸ்கூல் விட்டு வந்தாங்னா ஒரு டூஷ் சன் தேவப்பட்டுச்சுனா டூஷனோ இல்லனா இந்த அ எக்ஸ்ட்ரா கலிக்குழல் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி அ ஒரு ஃபுட் பால் ஆம்பள கொழந்தைங்கள பெண் கொழந்தைங்கள அவுங்குளுக்கு எந்த விளையாட்ல விருப்ப இருக்கு அதுல வந்து நம்போ ஒ மைண்ட வந்து செலுத்திட்டம்னா
ஆமா மா
ஸ்கூல் விட்டு வருவாங்க ஹோம் ஒர்க் எதோ பண்வாங்க அங்க போனு நம்ம ஆனா என்ன ஒன்னுனா அந்த டைம்ல நம்புளும் பிஸி ஆயிடுவோ
ஆமா அவங்ள கூட்டிட்டு போயிட்டு வர முடியாது
ஆமா டைம் கெடைக்காது எப்டின்னா என்னோட சிஸ்டர் இன் லா இருக்காங்கே
அ அ
அவுங்ளோட பைய வந்து கொஞ்சோ ஃபோன் பாத் திட்டு இருப்பா அவுங்கள வந்து கூட் கூட்டுன் போய்ட்டு என்னப் பண்ணாங்க நீச்சல் கொளத்துல வந்து நீச்சல் பழகுறதுக்கு சேத்து வுட்டுட்டாங்க இப்போ இப்பச் ஸ்டேட் லெவல்ல வெளையாட்றா அதுவு இல்லாம இந்த ஃபோன் பாக்கற பழக்கோன்றது சுத் த்தமா அவனுக்கு கண்ட்ரோல் ஆயிருச்சி
ஓ சேர் சேரிங்க
அ பொண்ணுமே அதே மாதிரிதா அ பரதநாட்டியம் கிளாஸு அத விட்டா வந்து நீச்சல் கிளாஸ்க்கு
நானு பரதநாட்டியம் கிளாஸ்ல சேத்தணு நெனச்சிட்ருக்கேங்க முடிய மாட்டேங்குது கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர்றதுக்கு டைம் கெடைக்கிறது இல்ல சின்ன கொழந்த இருக்கறதனால
இப்போ அவுங்குளுக் என்ன ஆயிருச்சுனா இப்போ லீவுக்கு வருவாங்கப்பா அதுமே அவுங்ளால வர முடில
ஓ செரி செரிங்க
ஏன்னா காலைல விடியற் கால நாலு மணிக்கு அஞ்சு மணிக்குலா எழுந்து கெளம்பி கொழந்தைங்கள ரெ டி பண்ணி கூட்னு போறதுக்கு ஒரு அஞ்சர ஆய்டு அங்க போய்ட்டு ஒரு ரெண்டவர் அங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கோ
ஆமா
அப்ப நம்பலு நம்பலொறு சில விஷயங்கள்லா தியாக பண்ணணு கொழந்தைங்களுக்காக
ஹாமா கண்டிப்பாங்க பண்ணாதா கொழந்தைங்களு அத கத்து
ஆமா ஃபர்ஸ்ட்டுலா நம்ப சின்ன வயசுலதா எனக்கு நால்லா வந்து டிவில்லா பாக்றோனா அப்போ டிவிய பத்தி பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க ஐயோ டிவி பாக்க கூடாது இந்த கழுத்து வலி லி வரு அ கண்ணு வந்து பிரச்சனையாகு இது பாக்க கூடாது அந்த லைட் டு வந்து நம்பளுக்கு கண்ணுக்கு பிரச்சன டிவிய இவ்ள நேர பாக்குறோ நம்ப அம்மா அப்பால்லா நம்பள வந்து கண்டிச்சு நம்ப பாத்துருப்போ
ஆ மா மா
அ இப்ப இருக்குற கால கட்டத்துல என்னா பண்றாங்னா அ டிவிய வந்து பாக்றது கூட ஓகே ஓரளவுக்கு ஏத் துக்குறோ ஆனா இந்த ஃபோன் வந்து ரொம்ப மோசமான விளைவுகள ஏற்படுத்துது
ஆமாங்க ஃபோனு நம்மளே பாத்தீங்னா தூங்க போறதுக்காக வந்துட்டு கம் கம்மினா ஒன்னார் ஃபோன் நோண்டாம நம்ம தூங்குறது இல்ல
கண்டிப்பா
காலைல எந்திரச்சொன்ன ஃபோனதா பாப்போ
இன்னு முக்கியமான ஒரு விஷய என்னனா அந்த ரீல்ஸ் பாக்றது இப்போ அ அந்த பொறும வந்து இழந்துட்றாங்ளா இப்ப நம்பளே கூட எடுத்துக்கங்களே நம்ப இவ்ளோ பெருசாய்ட்டோ நம்ப இப்பதா இது பண்றோ அந்த ஒரு ரீல்ஸு வந்து ஒரு புடிக்லன்னா டக்குன்னு தள்ளிவிட்டு போய்ட்றோ
நாமா
ஹா இப்போ அந்த ரீல்ஸே நம்ப அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ஒரு ரீல் ஸ பாக்கு மோது ஸ்டாடிங்ல பாக்குறோ அந்த எண்டுக்குள்ள இன்னாகுதுன்றத டக்குன்னு ஓட்டி பாத்துட்டு போய்ட்டே இருக்றோ
ஆமா மொதல்ல பாத்தே நம்ம கடைசி இப்டிதா அப்டின் முடிவு பண்ணிறோ
இதுதா வந்து அந்த யோசிக்கிற தெறன வந்து நம்ள வந்து எழக்க இழுக்க செய்து அதனாலதா இதெல்லா வேணா அப்டின்றாங்க
ஆமா மா
வீடியோஸ்லா நம்ப ஃபர்ஸ்ட்லா நம்ப யூடூயூப்ல அந்த மாரி சில விஷயங்கள் பாக் கும் பொழுது சமூக வலைதளங்கல்ல பாக்குபோது லாங் வீடியோஸ் பாப்போ
ஆமா
இப்போ யாராது லாங் வீடியோஸ் பாத்து நம் நம்ளே பாக்றோமா பாக்றத்க்கு முடியுரது இல்ல ம்
ம் இப்ப லாங் வீடியோஸ் யாருமே பாக்குறது இல்ல
ஆமா கண்டிப்பா
எல்லா ரீல்ஸு மட்டுதா
ஆமா
பாத்துட்டு புடிக்கலன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்
ஓ ம் ஸ்டாட்டிங்ல அந்த டேப்ரிக்காடர் அந்த மாரில்லா வச்சிருப்பாங்கள்ள நம்ம அப்பால்லா அப் போ வந்
ஆமாங்க
ஆ ரேடியோ ஸ்டார்ட்டிங்ல ரேடியோ வெச்சிருப்பாங்க அதுலர்ந்து அவங்க கொஞ்சு ம் ய எஃப் எம் ரேடியோல இருந்து அப்டியே தள்ளி வந்து அ டேப் ரிக்கார்டர்க்கு வந்தாங்களா
ஆம்மா இப்ப ஃபஸ்டல்லா டேப்ரிக்கார்டு இருக்கிறதே பெரிய விஷய மாதிரி
ஆம்மா அது இருந்துச்சுன்னா அவ்ங்க வந்து ஒரு ஒரு ஒ பந்தா இவங்க வீட்ல டேப் ரிக்கார்டர்ல்லா இருக்
அப்பா அங்கிருக்குப்பா அப்டின்ன அதுக்கப்றோ ஒயிட் அண்ட் பிளாக் டிவி இருக்குறவங்க வீடு
ஹா
ஆய்யோ இவங்க வீட்டுல தா நாங்க இருந்தோ இவங்க வீட்டுக்கு தா போய் டிவி பாப்போ போய் இவங்க வீட்ல மட் டுந்தா டிவி இருக்கோ அப்டின்வாங்க
ஆமா இப்போ ஆமா ஒரு ஃபோன் தா பட்டன் ஃபோன் தா
போய் நம்ம ஏதாவது ஒரு விஷய சொல்ணுனா அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணிதா அவங்கள கூப்ட சொல்லி பேசணு இப்ப அப்டியா நம்ம வீட்ல ஒரு வீட்லயே அஞ்சு பேஜர் இருக் கோனா அஞ்சு பேஜ்க்கு அஞ்சு ஃபோன்னு அவங்களுக்கு மாசோ ரீசார்ஜ் பண் பண்றது ஒரு லோன் கட்டிக்கலா
அது சொன்னீங்களே அஞ்சு ஃபோன்னுக்கு போயிட்டீங்களே ஒருத்தருக்கு ரெண்டு ஃபோன்
அய்யோ ஆஃபீஸ் போறவங்களா அப்டிதா வெச்சுக்குறாங்க
ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன்னு இது வீட்டுக்கு ஒரு ஃபோன்னு இது ஆபிஸ் ஃபோன்னு அது தொடக்கூடாது இது தொடக்கூடாது அதுல டீடெயில்ஸ்லா அதுல இருக் அந்த மாதிரி வந்துருச்சு
ஆ
ஹ் ஹ் ம் செரி பாக்கலா எப்படி போகுதுன்னு பாத்துட்டு முடிஞ்சு ஆஹ் இப்போ என்னன்னா நம்ம சின்ன டிவி பாத்துட் ட்டு இருந்தோமா அப்புற வந்து ஸ்கிரீ னு கொஞ்சோ பெருசாச்சா இப்போ அதுலயு போயிட்டு அ ஃபார்டி டூ இன்செஸ்ல இருந்து போயிட்டு இப்ப சிக்ஸ்டி டூ இன்செஸ்ஸு ஓம் தேட்ரு வீட்லயே வந்து தேட்ரு இந்த மாரிதா எல்லாரு வந்து எதிர்பாக்குறாங்க ம் சேரி எப்டி போகுதுன்னு பாக்கலா நம்மளு வந்து முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க ம் பாப்பாக்கு குடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு குடுக்குறத வந்து கண்ட்ரோல் பண்ணிடுங்க
அதுதாங்க
அ ம் கொஞ்சோ வேற எந்த மாதிரி நீங்க இப்பல இப்பல்லாந்தா நெறைய விஷயங்கள்ல்லா இருக்குப்பா இந்த சில விஷயோ எல்லா இருக்கு அதுல போட்டு பாத்தோம்னா இதுல இருந்து அந்த குழந்தைங்கள வந்து எப்டி நம்ம மாத் துறது அப்டின்றத நம்ம போட்டு பாத்தோன்னா எல்லாமே
அதா பாத்துட்டு குழந்தைங்க இப்பத் தில இருந்தே செரி பண்ணி வெக்கணு இல்லனா ரொம்ப கஷ்டங்க நம்மளு கொஞ்சோ ஃபோன் பாக்கறத கொஞ்சோ கம்மி பண்ணணு பெட்டுக்கு வந்து ஃபோனே எடுத்துட்டு வர கூடாதுங்க நம் பெட்ரூம்குள்ளயே எடுத்துட்டு வர கொஞ்சோ வெளிலியே வெச்சிட்டு வந்துருனோ அப்பதா கொஞ்சோ கண்ட்ரோலா இருப்போ இந்தன காலேஜ் எந்தர்ச்சுன்னே சாமி படத்துல முழிக்கிற மாதிரி ஃபோன்ல தா
ஃபோன்லதா ஆனா எனக்கே வந்து ஃபர்ஸ்ட்டெல்லா என்ன பண்ணுவ பா நா கேம்ஸ் ல்லா நெறைய கொஞ்சோ விளையாடுவன்னா இது அடிக் க்ட் ஆவுரமாரி இருக்கு கண்ணுல்லா வந்து எனக்கு ரொம்ப வந்து ப்ராப்ளம் குடுக்க ஆரம்பிச்சுது ரொம்ப அப்டியே ஒரு மங்களா தெரிற மாரி ஒரு மாரி பிளர் ஆகுற மாரி இப்டில்லா ட்ரை ஆச்சி அப்புறோ என்ன பண்ண இந்த ஃபோன வந்து யூஸ் பண்றத கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக அதெல்லா யூஸ் பண்றத கண்ட்ரோல் பண்ணிட்டே ஆ காம்ச்சே டிராப்ஸ் குடுத்தாங்க அதுக்கப்றோ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல கொஞ்சொ ஃபோன்லா பாக்குறதுலா கண்ட்ரோல் பண்ணிக்குங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க
அப்பம் ஃபஸ்ட்டு செய்ங்க வ ட்ராப்ஸ் போட்டுட்டு போன கொஞ்சொ பாக்காதீங்க
கண்டிப்பா இவ்ளோ சொல்லிட்டு அதையே வந்து ஃபோன்லதா பேசுறோ
அதா பாருங்க சுத்தி சுத்தி அதே அங்கதா வந்து நிக்கிறோ
செரி கண்டிப்பா செரிப்பா டைம் ஆயிடுச்சு நெனைக்கிறே நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க நாளைக்கீ பேசுறே நானு ஓகே பாய்ப்பா
சரிங்க
உம்